அது
ஆஹ் ஹலோ
சார் வணக்கோ சார் ஆஹ் சார் நல்லா இருக்கீங்ளா சார்
நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கே சார் அவுங்ளுக்கு புதுசு அதாவ்து ஃபஸ் இதுதாங்க முதல் தடவ நா பேசுறது
ஓகே சாப்டிங்ளா
அஹ் இரவு உணவு முடிஞ்சுது நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் நானு சாப்ட் ஆஹ் சாப்புரே
இன்னைக்கு சண்டே அப்டின்றதுனால ஞாயிற்றுக்கிழம இல்லயா அதனால ஃபுல்லாவே ஃபுல்லா நான்வெஜ்ஜாவே ஆயிடுச்சு அ இப்போ மத்தியானோ பாத்தீங்னா ஆ ப்ரியாணி சமச்சோ
செரி
ரால் கிரேவி அப்றோ சிக்கன் சிக்கன் கிரேவி வெச்சு தந்தோ ஆ அதலா இப்போ சாப்டதனால இப்ப நைட்டுக்கு ஒன்னு பெர்சா சாப்டல ஒரு காஃபியோட நிறுத்தியாச்சு ஆமா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டே
ஆ என்ன சாப்பாடு உங் அங்க
இங்க தோச
தோச
ஆமா ஆமா
ஆ செரி செரி இப்ப வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்ளா
நல்லாருக்காங்க
நல்லாருக்காங்க இப்ப மழை அ மழை ம மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க இல்லையா இப்ப அத பத்தியே நம்ம பேஸ்லா சரிங்ளா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ முன்ன மாதிரி வந்து இப்போ வந்து அ அப்பலா பாத்தீங்கினா இந்தந்த காலகட்ட த்துல இந்த அதாவுது இத்தன இந்த மாதத்துல மழை பெய்யும் இந்த மாதத்துல மழை பெய்யாது அப்போ ஒரு விவசாயம் பண்றாங்க அப்டிங்கும் பொழுது பூமிய பாத்து அதாவுது வானம் பாத் தா பூமி விவசாயம் பண்ணுவாங்க இல்லீங்ளா ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல ஆ ரெண்டாவுது பாத்தோ அப்டின்னாக்கா ஆ எப்பொ மழை வருது எப்பொ வெயில் அடிக்குது அ எப்பொ பனி பெயுது அப்டின்றதே வந்து ஒரு கன்ஃபாமா அது அதாவுது ஒரு நிரந்தரமா தெரிய மாட்டேங்குது என்ன கார்ணோ அப்டின் நீங்க பாத்தீங்க அதிகமா இப்போ வந்து மழை அப்டின்றதே இப்போ இல்ல பாருங்க க இப்ப உள்ள இந்த மே மாசோ முடிஞ்சி இந்த ஜூன் மாசோ வரையோ ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த கோடை மழையெலா வரு இல்லிங்ளா இப்போ பாத்தீங்க அப்டினா இந்த கோடை மழை அப்டின்றதே பெரிய அளவ்ல இல்ல அப்டின் தா நா நெனைக்கிறே அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இப்ப வந்து பாத்தீங்குன்னா மழைக்கி ஃபஸ்ட்டு தேவ இந்த ஒரு சுழற்சி முறையில் தா மழ பெய்யுது மரங்கள் மரத்துல உள்ள இதுல நீராவிய எடுத்துட்டு போய் வானத்துல இந்து அப்டே இந்த சுழற்சி நடக்குது அந்த நாட்க்கள்லா வந்து பாத்துட்னா எங்க பா த்தால் மரங்கள்ருக்கோ அதனால மழை அந்தந்த ஆ அந்த காலநிலையில் நமக்கு மழ பேஞ்சுட்ருக்கோ ஆ இப்போ வந்து மழ இந்த ரோடு போட்றது மற்ற எல்லா இந்த கட்டட வேலைகள் செய்றத்னால நெறைய பக்கோ விவசாய எடத்தையே வந்து பாத்தீங்கனா அழிச்சி நல்ல அந்த எட அந்த தங்க வீடு கட்ற மாரியான எடங்கள பிளாட்ஸ் போட்டு எல்லா விற்பனைக்காக வெச்சிருக்காங்க அதனால வந்து பாத்திங்கன்னா மழையினுடைய சூழ்நில இந்த பூமியினுடைய இந்த இது வந்து பாத்தீங்னா இந்த சுழற்சி வந்து மாற்னதுனாலதா இன்னிக்கி வந்து பாத்தீங்னா அந்தந்தக் கால்நிலையில வந்து பாத்தீங்கனா மழை பெய்யற்து ரெம்பெ குறைவா இருக்கு ஆனா வெயில்னுடைய தாக்கம் அதிகமா இருக்கு
கண்டிப்பா ஆய்போச்சு கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற ம் சொல்ற ஒரு ஒரு யோசன அப்டின் பாத்தீங்ன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதிக மரங்கள நம்ம வந்து நம்ம வெட்டிட்டோ மரங்கள் நெறைய மரங்கள வெட்டிட்டு அ வய வயல எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆ ஒரு வீடு கட்டுற மாரி எடமா மாத்தி ஒரு ஒரு ஃபிளாட் மாதிரி போட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க மரங்கள வந்து நெறைய வெட்னதுனால தா இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நெலயே வந்திருக்கு அப்டின்னு நா நெனக்கிறே ஏன்னா அப்பல்லா பாத்தீங்க அப்டின்னா க ஆ மொத விவசாயம் பண்ணக்கூடிய வயல்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ம் ஏதோ ஒரு மரம் அதாவது வரப்ப சுத்தி ஒரு எத எ ஏதோ ஒரு மரங்கள் வச்சிருப்பாங்க அதாவது நம் வயல்ல நடவு நட்றதா இருக்கட்டு கள எடுக்கிறதா இருக்கட்டு அந்த ஒரு ஓய்வு நேரத்துத்துல அந்த மரத் துக்கடில உக்காந்து ஓய்வு எடுக்றதுக்காக ஒரு ஒரு அதுக்காகவே மரம் வந்து வச்சிருப்பாங்க நவமரமா இருக்கு டும் அல்லது ஆ மற்ற அந்த சின்ன சின்ன மரங்கள் வந்து அத வர ப்ல எந்த அளவுக்கு ஒரு அதோடைய க்ய அளவு எப்டி வளரக்கூடும் அப்டின்றத பாத்து அது மாரியான ஒரு மரங்கள நட்டு வப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டு சைடுகள்ளமே பாத்தீங்கன்னா ஒரு வீடுனு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா மாமரம் கொய்யா மரம் வாழை மரம் தென்ன மரம் அப்டின்னு சொல்லி எல்லார் வீட்லயுமே வச்சிருப்பாங்க ஆனா அந்த மாரி ஒரு சூழ்நிலை இப்ப இல்ல அப்டின்னு தா நெனக்கிறே என்ன காரணம் அப்டின்பாத்தீங்கனா அதிகபச்சமா எல்லாருமே வந்துட்டு எடங்கல வந்து வீடு கட்டி வீட்ட வாடகைக்கு விட்றது அப்புற வீட கட்டி சேல் பண்றது இந்த மாதிரியான விஷயத்தினாலவே வந்துட்டு மரங்கள வந்து யாருமே வந்து அதிகமா பராமரிக்கல அப்டின்னு தா நா நெனக்கிறே
ஆமா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்துனால இப்போ வீடுகதா அதிகமான நெலமைல இப்ப பாத்தீங்கன்னா பெருநகரங்கள்ல கொளத்துல வீடு கட்றாங்க அப்டி எல்லா எடத்தையு வந்து ஆக்கிரமிச்சு கட்டுறதுனால வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் எங்கிருந்தாலு சாதாரணமான நெலமைல வெட்டிர்றாங்க மரங்கள அதிகமா வளர முடியல இப்போ ரோட்லே போனோம்னா பைபாஸ்ல ஒரு அம்பது கிலோமீட்டரு போனா ட்ராவல் பண்ணி போனா கூட நிழல்ல ஒதுங்கறதுக்கு கூட ஒரு மரம் மரம் இல்ல அப்டிப்பட்ட சூழ்நிலை தா இந்த காலகட்டத்தில வளந்துட்ருக்கு சோ அதனால அந்த ஒரு காரியத்தில நம்ம கணக் பண்ணி பாத்தோம்னா இந்த மரங்களு ம் ம முக்கியமான ஒரு நிகழ்வு மரங்கள் அதிகமான நிலமையில வெட்டப்பட்டதுதா இந்த கால ச பூமி ரம்ப இந்த குளிர்ச்சியாக இரு நிலமையில விட்டுட்டு சூடா மாறுனதுனால மட்டுந்தா இந்த மாரியான ஒரு சூழ்நிலைல அந்த நாட்கள்ல எல்லா நம்ம வந்து பாத்தீங்னா நம்ம ஜென்ரேஷன்ல இப்படினா இன்னு போவ போவ இருக்கக்கூடிய விளைவுகள் வந்து பாத்தீங்ன்னா நமக்கு பின்வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய ஜென்ரேஷ் இல்ல ரெம்ப மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலைமையில தா காணப்படுன்றதா என்னோடய ஒரு
கண்டிப்பா அதாவது இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னா பா ஆ என்னுடைய அம்மா காலங்களா இருக்கட்டு என்னோட பாட்டி காலங்களா இருக்கட்டு அப்பெல்லா பாத்தீங்ன்னா எதாவது ஒரு விசேஷத்துக்கு போறாங்க ஒரு நல்லதுக்கு போறாங்க அப்டிங்கும் பொழுது அதாவது ஒரு கல்யாணமா இருக்கட்டு ஒரு காதனி விழாவா இருக்க கட்டு அந்த மாரி நா இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம வந்து அதாது நம்ம வந்து வந்து அ விழாக்கு வந்து சென்றவங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு பை போட்டு குடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஆ அதாவது வாழை மரம் அய்யோ வசதிக்கு தகுந்த மாதிரி மரங்கள கூட மர கன்றுகள குடுக்குரது வழக்கமா இருந்தது இப்ப தென்ன மரமா இருக்கட்டு அல்லது வாழை மரமா இருக்கட்டு அல்லது புங்க மரமா இருக்கட்டும் வேப்ப மரங்கள் கூட வந்து விசேஷ நாட்கல்ல குடுத்தது அது இப்போ பலாமரங்கள்லா எனக்கு தெரிஞ்சு வாங்கி இப்போ நா எங்க வீட்லலா பாத்தீங்கன்னா பலாமரமே வளந்து
இப்ப அது காய வைக்கிற நிலைமைக்கு இது இதுலா நாங்க வந்து போய் கடைல போய் வாங்கின மரங்கடியாது சொல்ல போனாக்க அது ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு போகும் பொழுது அ கொடுத்த அது மரோ அது சோ அந்த மாரியான ஒரு நட நடைமுறைதா இருந்தது அந்த காலத்துல அந்ததா நா என்ன நம்மளுடைய காலத்துல அப்டின்னு பாத்தா ஆனா இப்போ நாளடிவ நாளடிவுல பாத்தீங்க அப்டின்னாக்கா அ அதெல்லா கொறஞ்சி போய்டுச்சி அதாவது ரொம்ப ம் ஓ நூத்துக்கு ஒரு பத்து பேர் வீட்டுல தா பண்றாங்களோ அப்டின்ற மாதிரி நா நெனக்கிறே ஏன்னா நெறைய இடங்கள்ள அந்த அ அது மாரி ஒரு நடைமுறை இல்ல இப்ப அதுக்கு அப்டியே மாத்திட்டாங்க அ பிளஸ்டிக் டப்பா குடுக்குறது பிளஸ்டிக் பாக்ஸ் குடுக்குறது வாட்ரு பாட்ல் குடுக்குறது டிஃபன் பாக்ஸ் குடுக்குறது இல்லன்னா சில்வர்லயே டிபன் பாக்ஸ் குடுக்குறது கெரியல் குடுக்குறது அந்த மாரி ஒரு நடைமுறைக்கு மாத்திட்டாங்க இதனால கூட மா கிராமங்கள் வந்து அதிகமா வளர்க்கப்படலையோ அப்டின்ற மாரி நா நெனக்கிறே
கண்டிப்பா ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரோ வளர்ப்புன்றதுன்னு சொத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாட்டி இப்ப பெரும்பாலான எடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப செடி மரங்கள குடுக்குறது அந்த இந்த விதைப் பந்துன்ற நெலமைல அந்த இத வந்த பாதின்னா நெறைய அந்த பைகள்ல குடுக்குறாங்க தாம்பூல பை போட்டு நமக்கு குடுக்குறத பாக்குறோ சோ அது ஒரு நல்ல ஆ தோகோ தா அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணு போது இன்னு மக்களுடையே நல்லா அ விழிப்புணர்வு கெடைக்கு இந்த மழ தள்ளி போறது மழ பெய் அ பருவ காலத்துக்குப் பெய்யாம போறத மக்கள் உணர்றாங்க எத னால நம்ம மரத்த வந்து அழிச்சதுனாலதா அப்டின்னு சொல்லிட்டு நெறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீமைக்கரு வேல மரங்கள் சொல்றாங்க அதெல்லா அதிக நிலத்தடி நீர உறிஞ்சு கூடியது அத வந்து வெட்னா பிரச்சன இல்ல மத்தபடி நிலத்தடி நீர தக்க வைக்க கூடிய நெறைய மரங்கள வந்து பாத்தீங்கன்னா வெட்டி சா னால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவுங்களே மக்களே உணர்ந்து மறுபடியு ஒவ்வொரு நாாளு என்ன பண்ணுறாங்க அத குறிச்சு ரொம்ப கவல போட்டு இருக்காங்க ஏன்னா மழ பெய்ல்னா அது விவசாயத்துக்கு செகண்ட் தா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தினா குடித்தண்ணிருக்கே இன்னைக்கு ரொம்ப நெறைய கிராமங்கள்ல நெறைய இந்த நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஒரு தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சூழ்நில தண்ணி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது மழ பெய்ற அளவுக்கு நம்ம வெளியே எவ்ளோ தண்ணிய நம்ம போறோ மட்ட காயல்ல போட்டோலு கூட மழ பெய்ற அந்த ஒரு எஃபெக்ட் எதுலயுமே வராது அதனாலதா பூமி குளிர்ச்சி அடையறத கொறஞ்சிக்கி கொறச்சிக்கிட்டு பூமியினுடைய சு சூடு தன்ம வந்து அதிகரிக்கிறதுனாலதா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைய நம்ம ஜென்ரேஷனே கடந்துட்டு இருக்கு அப்டி சொன்னா நமக்கு பின்ன வர கூடிய ஒரு சந்தேச சந்ததிகள் வந்து இன்னு கண்டிப்பா அதிகமான நெலைமையில ரொம்ப ஒரு சோர்வான காரியதா அத நம்ம தவிர்க்கிறதுக்கு நெறைய அவேர்னஸானா காரியங்கள்ல நம்ம செய்யனுன்றதா நல்
கண்டிப்பா அதாவது இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா அதுக்கு நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்டினுனா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச தோழர்களாருக் கட்டும் தோழிகளா இருக்கட்டும் என்னுடைய ப அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு விசேஷங்கள் பண்றாங்க அ எப்டி பண்ணலா அப்டினு சொல்லி நம்ம குட்ட யாரு அறிவுரை கேட்டாங்க அப்டின்னா நிச்சயமா அவுங்களுக்கு நம்ம இந்த ஒரு விளக்கத்த குடுக்கணு அதாவது மரக்கன்றுகள் அப்டிங்கும் பொழுது பெரிய அளவுல ஒன்னு ஒரு தொகையா ஆயிடாது இப்ப பாத்தீங்க ஒரு ஆ ஒரு டிஃபன் பாக்ஸ் குடுக்கறாங்க அப்டிங்கும் போது ஒரு சாப்பாட்ட எப்பி நடத் த்துல குடுக்குறாங்க அப்டினாக்கா கொறஞ்ச பட்சம் ஒரு நாப்பது ரூபாயல இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்குமே ஆகுது இதுவே நீங்க மரகன்றுகள் நீங்க மொத்தமா வாங்கும் பொழுது அப்டினு பாத்தீங்க அப்டினாக்கா கண்டிப்பா விலை மிக குறைந்த அளவிலையுமே கெடைக்கு எ மொத்தமா நம்ம இந்த இடத்துல ஒரு அம்பது கன்னநூற் நம்ம வாங்குறோ அப்டினா அதுக்கான விலை வந்து நிச்சயமா கொறச்சேதா குடுப்பாங்க சோ இத பத்தி நா அடுத்த அழைப்புல